வணக்கம் இருக்கிங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இர்
ஆஹ் நல்லா சூப்பரா இருக்கும் ங்க உங்க குடும்பத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா
ஆஹ் எங்க குடும்பத்துல எல்லாரும் சௌக்கியம்தா உங்க குடும்பத்துல
சூப்பரா இருக்காங்க
செரிங்க சரிங்க என்ன சாப்டீங்க
நான் இன்னைக்கு வந்து எங்க வீட்டு்ல சிக்கன் தான் எங்க வீட்டுல ஸ்பெஷல் உங்க வீட்டுல சேமியா ஓகே ஓகே ஓகே நாம இன்னைக்கு ஓகே நம்ம கல்லூரி காலங்கள பத்தி பேசலாம்
ஆஹ் கண்டிப்பா பேசலாம் நீங்க படிச்சிருக்கீ எங்க படிச்சீங்க
ஆஹ் நான் வந்து இங்க சிட்டில தாங்க படிச்சேன் எனக்கு அந்த என்னோட காலேஜ் வந்து ஒரு ரொம்ப புடிக்கும் நான் வந்து அ இளநிலை பட்டதாரில படிக்கும் போது ஒரு காலேஜ் அப்புறம் முதுநிலை பட்டதாரியில படிக்கம்போது வேற ஒரு காலேஜ்ஜூ ரெண்டு காலேஜ்மே எனக்கு ரொம்ப ஒ ஆ ஒரு அழகான ஒரு நினைவுகள் சொல்லுவாங்க நம்ம லைஃப்ல எப்பவுமே ஒருத்தரோட லைப் வந்து அந்த பள்ளி நாட்கள் அந்த கல்லூரி நாள் அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது யாராலயுமே நீங்க இப்ப அந்த நாட்கள்ல தான் போயிட்டு இருக்கீங்க அதனால உங்களோட வந்து அந்த இதெல்லா எடுத்துடுங்க கேக்கலா நல்லாருக்கு
எங்களோட இதுல நாங்க ஃபஸ்ட் டைமு ஜாயின் பண்றப்போ என்னாச்சுன்னா ஃபஸ்ட் ஏன்டா இத சூஸ் பண்ணோ எல்லாத்துக்கு இருக்குமல்லங்க ஃபஸ்ட் டே போறப்போ கொஞ்ச ஜாலியா இருந்து ச்சு சேரி கொஞ்ச டிஸ்டன்ஸ்தா எங்களோட வீட்ல இருந்து அந்த எடத் துல வந்து கொஞ்ச தூரந்தா ஓரளவுக் கு ரெண்டு பஸ்ஸு மாறி போகற மாரி இருந்துச்சுங்க சேரி ஃபஸ்ட் டே எல்லா போயி எல்லாமே முடிச்சாச்சு பின்ன கரெக்ட்டா ஒரு ரெண்டு மூணு வார கழிச்சு இது ஓணம் வெச்சிருந்தாங்க ஓணம் ஃபெஸ்டிவல் வெச்சிருந்தாங்க அப்போ ஓணத்துக்கு ஜாலியாத்தா இருக்கு கொண்டாடறாங்க அப்டி இப்டின் சொன்னாங்க எங்க சீனியர்லா வந்து கொஞ்ச கலாய்ச்சிட்ருந்தாங்க வேற காலேஜே கெடைக்கிலியாடா உங்களுக்கெல்லா இங்க வந்து சேந்துருக்கிங்க அப்படிங்கிற மாரில்லா சொன்னாங்க ஏ
ஓகே அந்த ஓணம் அந்த ஃபெஸ்டிவலுக்கு உங்க காலேஜ்ல எந்த மாரில்லா செலிபிரேட் பண்ணாங்க அது நல்லாருந்ததா உண்மைலேயே எதனால உங்க சீனியர்ஸ் வந்து அந் த மாரி பேசறாங்க எதுக்கு இங்க வந்து ஜாயின் பண்ணிங்கன்ட்டு எதனால
எதனாலனா அவங்க வந்துட்டு ஸ்கூல் மாரி டீச்சிங் இருக்குது அப்பிடிங்கற மாரி அவுங்க நெனைச்சுக்கறாங்க ஏன்னா வந்துட்டு இப்ப இருக்க பெரிய பெரிய காலேஜ் எல்லா வந்துட்டு ஃபுல்லாவே ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் பண்ணி கொண்டாடறாங்களா இ கொஞ்சோ ரொம்ப கொண்டாட மாட்டாங்க ஒரளவுக்கு அளவா கொண்டாடுவாங்க மத்தபடி காலேஜ் டீச்சிங்ல இருந்து எல்லாமே சூப்பர்தா உங்களுக் கு அந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு மட் டு ரொம்ப இம்பார்ட் டன்ஸ் தராம ப டிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க இங்க இங்க ஓணம் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு வந்துட்டு இந்த சண்ட மேளம்ன் சொல்லுவாங்கல்ல
ஆமா
ஆ அது புக் பண்ணி இருந்தாங்க அப்பற சண்ட மேள முடிஞ் சொன்யு காலேஜோட பேனர் எல்லா ஒரு ஒரு டிபார்ட்மெண்டு எறக்கோல பேனர்ஸ் ஒரு ஒருத்தங்களோட ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் மொ த்த எங்களுக்கு ஒம்போது டிபாட்மெண்ட் இருக்கு அதெல்லா எறக்கி முடிச்ட்டு பின்ன லன்ச் போட்டாங்க லன்ச் அப்ப என்ன ஆச்சுன்னா எல்லாருமே எங்க காலேஜ்ல எல்லாருமே அப்ப பாத்தா எல்லாருமே நான் வெஜ்டேரியன் நா ஒரு ருத்தி மட்டு நானு இனியொரு மேம் மட்டுந்தா வெஜ்டேரியனா போய்ட்டோ என்னாச்சு சீனியர்ஸல்லா வ ந்துட்டு ஏ ரெண்டு பேரு தனியா நிக்கிறீங்க அப்டின் மேம் அன்சைட் போய்ட்டாங்க நா மட்ந்தா தனியா நின்ட்ருந்தே அப்பறோ ரெண்டு பேரு வந்தாங்க வந்துட்டு ஏ பாப்பா சாப்பில்லியா சீனியர் வந்து கேக்குறாங்க சாப்பில்லியா தனியா நிக்கிற அப்பினாச்சு இல்லைங்க நா வெஜ்டேரியன்ங்க அப்டினாச்சு ஐயயோ வெஜ்டேரியனா சொல்லவே இல்ல நாங்க உங்களுக் சாப்பாடு எதுமே பண்ணல நீங்க இப்ப எத சாப்டுவீங்
அது தெரியாம எப்டி ஒரு ஒரு புரோக்ராம் வந்து எப்டி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க
வேண்ணே அவுங்க சும்மா என்கட்ட வெளையாட்டுக்கு பேசு சுனது ஆக்சுலி அது எனக்கு நா நா அது உண்மன் நம் நம்பீட்டே சேரி நா வந்துட் சொன்னே சீனியர் என்ன சீனியர் இப்டியெல்லா சொல்றீங்க நாங்களா உங்கள நம்பித்தான வந்தோ இதுக்கு நாங்க நாங்க இதுக்கு வேண்டி நாங்க வெளியவே போகாம கிட்ட தட்ட மூணுமண்நேர் நாலு மண்நேரோ இங்கயே இருந்துருக்கோ அப்டின் சொன்னே ஐய்யோ அவுங்க வறக்கு லேட் ஆய்ருச்சு ஆக்சுலி ஃபுட்டு் வந்து ச் நான்வெஜ்ஜு சீக்ரோ வந்துருச்சு வெஜ்டேரியன் பக்கத்தாடி எங்க்யே சொல்லி இருந்தாங்க அங்க போய் வாங்கிட்டு வறக்கு லேட் ஆய்ருச்சா அதுக்கு அவுங்க எவ்ளோ தூரோ என்ன புடுச்சு வச்சு செஞ்டாங்க அதல்லா எனக் தெரியாது நா சாப்படாம இருக்கே நீங்க தா எனக்கு எனக் எல்லாமே பண்ணி தரணு அப்டின்னாச்சு அப்பறந்து நா சொன்னே சேரி சேரி நீங்க எல்லா ஃபீல் பண்ண வேண்டா பரவால்ல கஷ்டொருக்கு வீட் அதாவது அங்க பக்கத் தாடி வந்துட்டு பேக்ரின் சொல்ற மா ல்ல அந்த மாரி பேக் பேக்ரி இன்ச்சு ஆ அக்கா அந்த பேக்ரில ஏதாச்சு நீங்க வாங்கி குடுத்தே ஆகணு அப்டின் சொல்லி நின்னுட்டே அப்றோ மேம் வந்துட்டு அவுங்கதா கலாய்கிறானா நீங்க ஏன் பாப்பா இப்டி பண்ற அவுங் வேன்ணே கலாய்ச்ட்ருக்குறாங் க
அவுங்க கலாக்கிறது உங்களால கண்டுபுடி கவே முடிலயா
முடியலேங்க அவுங்க அந்த உண்மையா பேசுவாங்கல்ல ஒரு
அப்டி காமா, அப்டி இயல்பா பேசுவாங்க, நம்மளுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது.
சதாரண வந்துட்டு இப்போ உங்ககிட்ட வந்துட்டு இனி வெஜ்டேரியனுக்குள்ளா ஃபுட்டு நாங்க ஆடரே சொல்லல நான்வெஜ்ஜுக்கு மட்டுதா சொன்னோ ஆ நீங்க சைன். போட்டீங்களா இல்லையா உங்களுக்கு வந்து கெ என்ன கலெக்ஷன ஸ்கப்ப நீங்க சொன்னீங்ளா இல்லையா அப்டின்னு கேட் டாங்க நான் எல்லாமே சொல்லிட்டங்க அப்டின்னு சொன்னா என்ன பாப்பா போ பாப்பா அப்டிங்கறாங்க
ஒரு சிலர் அப்படித்தா அவங்க நம்ம பொய் பேசுறதே நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது அப்டி ரொம்ப இயல்பா கேஷுவலா பேசுவாங்க அப்றகு ஃபைனலா எப்பிட்ரா இ இவ்வளோ கேஷ்வலா போய்பேசுறாங்க அப்பிடின்ட்டு நம்மளுக்கு தோணு
ஆமாங்க எனக்கு அப்பவு தோணிச்சு எனக்கு சேரி நம்ம இன்னைக்கு எப்படியா இருந்தாலு ஆ நம்ம வீட்டுக்கு போய்த் தா சாப்பிடணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நா மனசுல நெனச்சுட்ட அப்புறம் பாத்தா மேம் வந்து சொன்னக் அப்புறோந்தா நம்பிக்கியே ஆயிருடுச்சு என்ன சீனியர் கொஞ்சோ நேரத்துல இப்பிடி பயப்படுத்திவுட்டீங்க அப்படின்னாச்சு எனக்கு அவங்க சீனியர்னே ஃபர்ஸ்ட்டு தெரியாது எனக்கு கு வந்து நா போனே ஸ்டார்டிங் தானே எனக்கு யாரையுமே தெரியாது நா எப்பிடின்னா காலேஜ் விட்டு வெளியே வர மாட்டே அப்பப்போ வேணா வருவே கேன்டீனுக்கு அதுவு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு போனா தா போவே ம்ச ஏன்னா புதுசா இருக்குற எடோ யாரா ச்சீ ஏதாச்சு இதும் பண்ணுவாங்களோ அப்படிங்கற மாரி நா போ மாட்டே அஹ
ஓ செரி செரி ஆமா எதுவுமே நம்ம எப்பிடி டக்குன்னு எப்பிடி
ஆ அப்புறோ அவங்களாதா சொன்னாங்க என் என்ன பாப்பா உங்க சீனியர்வே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க ஓ நீங்க சீனியரா அவங்க சொல்லிதா நீங்க சீனியரானே நா கேட்ட எனக்கு தெரிஞ்சதுங்க
ஆ அதா அதா நம்ம அந்த மாரி இருக்கும் போது ஒரு சிலர் எல்லாத்தையு தெரிஞ்சு வெச்சிரு பாங்க நம்ம எல்லாத்தையு போயி தெரிஞ்சு வெச்சு நம்ம என்ன பண்ணப் போறோ சீனியர்ஸ்லேயே ஒரு சிலர் நறைய பேர் இருப் இருப்பாங்க நறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒரு கிளாஸ்ல ஒன்னு ரெண்டு பேர்தா முக்கி முக்கியமா இருக்கிறவங்களுக்கு நம்ம தெரியு மத்தவங்கள நம்ம யாருனே நம்மளுக்கு தெரியாது
ஆமாங்க என்னன்னா வந்துட்டு அவுங்களுக் கு என்ன வந்து தெரிஞ்சிருக்கு எனக்கு அவுங்கள தெரியல அப்புறோ அவுங்களாவே இன்டிடீயூஸ் ஆனாங்க அப்புறந்தா எனக்கு அங்க சீனியர் ஃப்ரெண்டே கெடச்சாங்க அவுங்கதா அப்புறோ இருந்துட்டு லன்ச் எல்லா சாப்ட்டு முடிச்சதுக்கப்புறோ அதுக்கப்புறோ நாங்க எதுமே கா பேசிக்கல பின்ன பஸ்ல வரப்பதா வந்து ஒரே பஸ்லதா வருவோமா அப்பத்தா பேசுனோ ம்ச ஆ கொஞ்சு நேரத்துல பயப்படுத்திட்டீங்களே என்ன அப்பிடிங்கிற மாரி நா பேசுன அவுங்களு ஸ்டார்ட் பண்ணாங்க நா சொன்ன நானே ஒரு ஒரு ஒரு டு நீ எங்க நா சொல்றது நம்புன பாத்தியா பாப் பா அப்டின்னு அவுங்க சொல்ல நா இருந்துட்டு நீங்க உங்கள மாரி சத்தியமா சொல்ற உங்கள மாரிலாம் யாராச்சும் உருட்னாங்கன்னா கண்டேபுடிக்க முடியாதுங்க அப்டின்னு சொல்லிட்டு பஸ்லேயே ஒரே காமெடியா போச்சு
பாப்பான்னுதா கூப்புடுவாங்களா
ஆ அது அங்க இருக்கறவங்க அக்காக ரெண்டு மூணு பேர் அப்டி பாப்பான்னுதா கூப்
ஓ செரி செரி
தெரியாது எதுவுமே தெரியாது அப்ப பாப்பான்னு தான் சொல்லுவாங்க இல்ல பாப்பா அப்டிம்பாங்க அதுவு இல்லாம ஒரு சில சீனியர்ஸ் எல்லா ஆ இல்லடி வாடி போடின்னு சொல்லுவாங்க
ம்
ஒரு ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாரி கூப்
ஆனா நெறைய பேர் நா சொல்லிக் கேள்விப்பட்ருக்கேன் இப்ப நியூவா இந்த காலேஜ் போறவங்க இல்லாட்டி காலேஜ் முடிக்கிற எண்ட்ல இருக்கறவங்க இவுங்கள்லா நெறைய பொலம்பறாங்க என்ன பொலம்புறாங்கன்னா எதுக்குதா இந்த வா காலேஜ் ல வந்து சேந்தோமா எப்டி ஸ் கூல் இருந்துச்சோ அதே மாரிதா இப்ப இருக்குது நெறைய பேர் சொல்லிக் கேள்விப்பட்ட அது எந்த ரீசனால இப்டி சொல்றீங்கன்னு கேட்ட இப்ப நீங்க சொன்னவொன்னேதா எனக்கு ஒரு ஐடியா கெடச்சிருக்கு அதாவது உங்க காலேஜ்ல வந்து நெறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கன்டெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதானா ஓகே ஓகே இப்ப என்னோட அக்கா பொண்ணு ஒருத்தி இருக்கா அவங்க காலேஜ்ல பயங்கரமா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அவுங்களுக்கு நெறைய ஃபன்னு நல்லா சூப்பரா இருக்கும் அடிக்கடி காம்படீஷன் ஏதாவது ஒன்னு வச்சுட்டே இருப்பாங்க அதனால அவுங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுவா ம் அதா இப்ப நீங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு கிளாரிட்டி கெடச்சிருக்கு எதனால போர் அடிக்குது ஸ்கூல் மாரியே இருக்கு அப்டின்னு சொல்றீங்கன்னு அப்ப அடிக்கடி ஏதாவது வந்து இந்த மாறி ஃபங்கஷன் வச் சுக்கிட்டே இருந்தாதா அது ஒரு ஜாலியா இருக்கு அந்த இது
ஆமாங்க
ஸ்டடீஸும் மொத்ததுல இருக்கணு ஸ்டடீஸ் இருக்க வேண்டிய நேரத்துல இருக்குனு பத்தாதுக்கு இந்த மாறி ப்ரோக்ராம்ஸ் லாம் நறியா ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது அது ஒரு என்டர்டெய்ன்மெண்டா இருக்கு கரெக் ட்டா
ஆமாங்க ஒரு சில காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்டடிஸ் கம்மியா இருக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லா நறையா இருக்கு இன்ஞொர் சில காலேஜ்ல ஸ்டடிஸ் தா ந ஃப்ரீயா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படித்தா போயிட்டு ருக்குங்க அ அதுமே காட் காட்டுகுள்ள கொண்டுபோய் காலேஜ் கட்டி வெச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில பேரு சிக் ஆமாங்க
அந்த மாரி ஏன்னா அவுங்ளுக்கு அந்த பக்கந்தா அவுங்களுக்கு ஏக்கர் கணக்குல கரக்டா கெடைக்குது
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க
நீங்க என் எஸ் எஸ் ல இருக்கன் சொன்னிங்க நா என் எஸ் எஸ் ல நானு என்னோட காலேஜ் ல இருக்கும் போது இருந்த நாங்க ஒரு பத்து நாள் கேம்ப் அந்த மார்லா போயிருந்து அந்த பில்டிங்லா கட்டி குடுக்கறது அந்த மாரி சேவைகள்லா பண்ணோ நீங்க அந்த மாரி என்னல்லா பண்ணிருக்கிங்க
நாங்க என்ன பண்ணோ ஃபர்ஸ்ட் டே போறப்போ வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாரு வந்து இவுங்கள வருவாங்கல அங்க இருக்கற பஞ்சாயத் தலைவரு அப்டி இப்டி னு அவுங்களா வந்தாங்க ஃபஸ் டே சும்மா ஒரு ஹெங்க பிரின்சிபல் சார் எல்லாரும் வந்து எல்லா சொல்லிட்டு போனாங்க கேர்ள்ஸ்கு வந்து அங்க ஸ்டே பண்ற கு எட கெடைக்கல உங்களுக்கு கேர்ள்ஸு வந்து ஸ்டே பண்ண மாட்டோ நாங்க வேணா கேர்ள்ஸ் மட்டு போயிட் போயிட்டு வரோ பாய்ஸ் எல்லா அங்க ஸ்டே பண்ணிக்குவாங்க ஃபஸ்ட் டே வந்து எங்களுக்கு இந்த மாரி மீ ட்டிங்கு லன்ச் எல்லா அவுங்களே எங்ளுக்கு குடுத்துட்டாங்க அந்த ஊர் தலைவரே வந்து லன்ச்சு நானே பாத்துக்கற அப்டின் சொ ல்லிட்டாங்க
ம்
அப்றோ எல்லாத்தியு முடிச்ட்டு அங்க வந்துட்டு செகண்ட் டேல இருந் தா ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோ ஃபஸ்ட்டு நாங்க இருக்குற எடத்தயெல்லா கிளீன் பண்ணி வுட்டோ
நீங்க எத்தன நாள் வந்து ஒரு கேம்ப் மாரி போனிங்க
ஏழு நாள் போனங்க
ஓகே ஓகே ஓகே தோழி நம்முளுக்கான நேர முடிஞ்சிருச்சி நா அடுத்த கால்ல கனெக்ட் பண்றேங்க ரொம்ப நன்றி உங்ககிட்ட பேசுனதுல வணக்கம் தோழி
ஆ செரிங்க அய்யா ஆத்தாடி